இப்ப என்ன ப உள்நாட்டு வேலை மற்றும் வெளிநாட்டு வேலையில உள்ள நன்மைகள் தீமைகள் என்னன்னு பாக்கலா உள்நாட்டு வேலைகள் அப்டின்னு எடுத்துக்கி திங்கனா குடும்பத்தோட நம்ம வந்து எல்லாரோடையு நேர செலவிடுறது வந்து அதிகோ உள்நாட்டு வேலைல ஆனா வெளிநாட்டு வேலைல அப்டி கெடயாது வெளிநாட்டுக்குன்னு ஒருத்தங்க வேலைக்குன்னு அப்டின்னு போயிட்டாங்னாலே அவ்ங்க அந்த வாழ்க்கைல வந்து அவங்களோட குடும்பத்த மறந்துதா வாழ்ற மாரி இருக்கு நெனச்சு நெனச்சு வாழ்ற மாரிதா இருக்கு தவிர அவ்ங்க கூட இருக்க மாரி இருக்காது ஏதாவது ஒரு ஒடம்பு சரியில்லனாலோ இல்ல வந்து மயக்கமாயி விழுகறாங்க ஏதோ ஒரு பிரச்சனைல்ல என்ன ஆனாலு சரி அவ்ங்க அந்த குடும்பத்தோட அவ்ங்க குடும்பத்த கிட்ட வந்து அந்த விஷ்யத்த சொல்ல கூட முடியாது ஏன்னா அவங்க சொன்ன இங்க பயந்துருவாங்ளோ அந்த மாதிரி வந்து நெறயா பிரச்சனைகள் வந்து அந்த வெளிநாட்டு வேலைகள்ல இருக்கு அதாவது அதுவு இல்லாம வேற வழில்ல வெளிநாட்டுக்கு வேலைகள் வேலைக்கு போறவங்கன்னா வேற யார் யாரு இருப்பாங்கன்னு நீங்க நெனைக்றீங்க மொதல்ல பாத்தீங்கன்னா ஆ வேலை கெடைக்காம ஆ படிச்சு வேலை கெடைக்காம போறவங்க இருக்காங்க அதே மாரி மொழி மதம் தெரிஞ்சவங்க வெளி வெளிநாட்ல வேலை பாக்கணுனு ஆசப் படறவங்க போவாங்க வெளிநாட்டுல வேலைக்குன்னு படிச்சுட்டு போறவங்களு இருக்காங்க படிச்சுட்டு நம்ம வெளிநாட்டுலதா வேல பாக்கணுன்ற ஒரு ஆர்வத்ல போறவங்களு இருக்காங்க இதுல வந்து வெளிநாட்ல படிச்சுட்டு ஆரவ் ஆர்வத்தோடு வேலைக்கு போறவங்க அ கொ அட் கொஞ்சோ அவங்களோட மனைவி மார் உ ள்ளயாது கூட்டிட்டு போவாங்க ஆனா இதுவே ஆ மத்தவங்களா இருந்தா யாருமே கூட்டிட்டு போமாட்டாங்க நெறயா பிரச்சனைகள வந்து சந்திப்பாங்க கொழந்தைங்க வந்து அப்பா அம்மா பாச கெடைக்காம வாழ்றது அ மனைவிகள் வந்து அவங்களோட ப கணவனோட அரவணைப்பு பாசோ அந்த மாரி இல்லாம இருக்கு இ நல்லவே நல்ல வீடு நல்ல மாமனார் மாமியாராருந்தா அந்த வீட்ல அந்த மனைவி வந்து சந்தோஷமா இருப்பா இதுவே அந்த மாமனார் மாமியார் வந்து கொடுமப்படுத்துறவங்ளா இருந்தா அங்க மா கணவன்மார்களு இல்லாம இருந்தா அந்த மனைவி வந்து அங்க வந்து அப் அவ்ள வேதனயா அவமானம் எல்லாத்தயுமே அனுபவிக்கிறவளாருப்பா சொல்லபோனா ஒரு வீட்டோட வேலைக்காரியாவாதா அவ்ங்கள வச்சிருப்பாங்களே அந்த பொண்ணயே தவிர அந்த பொண்ண ஒரு மருமகளா பாக்க மாட்டாங்க பைய இருந்தானா அவங்கள தட்டி கேக்றதுக்குன்னு ஒரு இது இருக்கு இதெல்லாதா வந் நா வந்து கொஞ்சோ பெருசா நெனைக்கிறே நீங்க என்ன நெனைக்கிறீங்க
உண்ம தா சோ உள்நாட்டு வெளிநாட்டு வேலை அப்படின்னாலே ஒரு இது தா ஏனா உள்நாட்டு ஏ வெளிநாட்டுக்கு எல்லாரு தேடி போறாங்க அப்படின் பாத்தீங்கன்னா உள்நாட்டுல பாத்தீன்னா சம்ளோ அப்படிங்கறது குறைவு தனியார் துறையில எல்லாருக் குமே அரசு வேலைங்கிறது கெடைக்கறதில்ல எல்லாத்துக்கு வந்து இடஒதுக்கீடு அப்படின் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கிடைக்கிறதில்ல குடும்ப சூழ்நிலை காரணமாக நம் கடன்கள் நெறையா இருக்கு அப்படிங்கு போது நம்ம உள்ளூர்ல நம்ம வேலை செஞ்சோம்னா கண்டிப்பா நம்மளால வந்து கடன் கட்ட முடியாது வெளிநாடுகளால போய் சே செய்ம்போது பாத்தீங்கன்னா உள்ளூர்ல விட வெளிநாட்டுல கொஞ்சோ வந்து சம்பளோ அதிகங்கு போது கொஞ்சோ வீட்டுக்கு நல்லா நல்ல அமௌண்ட் அனுலா காசு அனுப்பலா அப்படிங்கறதுக்காக வெளிநாடு தேடி போறாங்க ஆனா வெளிநாட்டுல போய் தேடி போறவங்க எல்லா என்ன உள்நாட்டில இருக்கவங்க என்ன நெனைகிறாங்க வெளிநாட்டுல இரு க்கவங்களுக்கு எல்லா பாத்தீங்கன்னா அஹ் நல்லா ஜாலியா இருக்காங்க நல்லா ஒரு என்ஜாய்மெண்டா இருக்காங்க அப்படின் நெனைக்கிறாங்க ஆனா வெளிநாட்டுல வேல செய்யறவங்களுக்கு தா தெரியு அதோட கஷ்டங்கள் ஏனா வெளிநாட்டுல வந்து எப்படின்னா அந்த நல்ல ஒரு உணவு இருக்காது அவங்க நம்மள வந்து அடிமைத்தனமா தா நடத்துவாங்க சொல்லப்போனா நம்ம ஊர்ல தா பாத்தீனா யார் வந்தாலு பாத்தீனா நம்ம வந்து நம்மளுக்கு ஈக் நம்மளோட சமூமா வச்சு பாக்குறோ நம்ம வந்து இது பண்றோ ஆனா நம்ம வெளிநாடுகள் நம் போயிட்டோம்னா நம்மள பாத்தீனா பாத்தீனா அடிமைத்தனமா தா நடத்துவாங்க சொல்ல போனா எல்லா வேலையு அவங்க சொல்ற மாரி செஞ்சிகிட்டு நம்மள வந்து ட்டு என்ன பண்ணுவானா நம்ம நம்மளோட பாஸ்போர்ட் எல்லாத்தையு புடுங்கி வச்சுப்பாங்க புடுங்கி வச்சுக்கிட்டு நா அவங் சொல்லி லீவ் அதாவது பாத்தீனா நல்லது கெட்டது கூட கலந்துக்க முடியா அவ்ளோ சீக்கிரோ வர முடியாது வீட்டுக்கு அவங்ககிட்ட நாம கெஞ்சி கூத்தாடி அவங்க கிட்ட நம்ப அத வாங்கிட்டு லீவு வாங்கிட்டு வர்றத்துகுள்ள நம்பளுக் போது போதுனு ஆயீடு போயிட்டு வா கிட்டத்தட்ட நம்ம இங்க வந்துட்டு அங்க போறதுனால கிட்டத்தட்ட ஒரு அம்பதாயிரோ டூ அறுவதாயிரோ நம்மளுக்கு வந்து செலவாகு சொல்ல போனா நம்ம அவ்ளோ சீக்கிரம் வந்துட்டு போக முடியாது ஒரு நல்லது கெட்டுதுனா கூட அவ்ளோ சீக்கிரோ வரணுனா கூட நமக்கு கையில காசு இருக்காது அது ஒன்னு இருக்கு இன்னு அப்படினா லீவு தரமாட் டாங்க அப்படி ஒன்னு இருக்கு அப்படிங்கு போது வெளிநாட்டுல வேல செய்யறவங்கல்லா ரொம்ப ரொம்ப கஷ்டோ வெ இங்க இருக்கவங்கல்லா நெனைச்சிட்டு இருக்காங்க அப்படி ஆனா வெளிநாட்டுல வேல செய்றவங்களுக்கு தா தெரியு அதோட வழிகள் அப்படின்னா அப்படிங்க போது அதே மாரி உ உம் சொல்லு சொல்லுங்க
இல்ல நீங்க சொல்ற மாதிரி அது கண்டிப்பா நீங்க சொல்றது கண்டிப்பா ரொம்பவே சரினே சொல்லுவே நீங்க சொன்ன மாரி அந்த அஹ் அவங்களோட பாஸ்போர்ட்கள் எல்லா வாங்கி வெச்சுக்கிட்டு அவங்கள வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறது கிடையாது ஏனா வந்து அவங்க ஒரு வந்து இவங்க கிட்ட இ அஹ் வேலைகள வாங் கறதா இருந்தாளு அவங்கள கூட்டிட்டு போனவங்கனு ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு மனுஷனுக்குன் இவ்ளோ காஸ் வாங்கி இருப்பாங்க ஒரு மனுன எடுத்துட்டு வந்து வேலைக்கு விட்றாங்கன்னா இவ்ள காச வாங்கிட்டு தா அந்த ஆளு வந்து வேலைக்கு விட்ருப்பாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க இந்தாள் வந்து அந்த காசு திருப்பி வேலையா அவர்கிட்ட இருந்து வாங்குற வரைக்குமே அந்த ஆளுங்கள வந்து ரொம்ப புளி புளிஞ்சு தள்ளுவாங்க அந்த பாஸ்போர்ட் இதெல்லா கண்டிப்பா கிடைக்காது இது மாரி நெறைய கொத்தடிமையா வச்சு வேலை வாங்கறது நிறையாவே இருக்கு பொண் இது ஆண்கள் மட் டு இல்ல பெண்களுமே பா்த்தீங்கன்னா குடும்ப சூழ்நெலையால என்ன நடக்குதுன்னா அவங்க இந்த ஊர விட்டு அ வெளியூருக்கு போயிடுறாங்க அங்க போனா அவங்க அவங்க அந்த வீட்டு வேலைகள வந்து அவ்ளோ குடுத்து அவங்க கொல்ல சாகடிக்கிறாங்க ரொம்ப கொத்தடிமையா வச்சு சாப்பாடு சரியில்லாம போட்டு ரொம்பவே அடிச்சு துன்புறுத்தி இதெல்லா நெறைய பண்றதுனால பெண்கள் வந்து அந்த நாட்ட விட்டு வெளில ஓடி வரணு அப்படினு எதிர்பார்த்து பண்லான் பாத்தா அது எந்த ஒரு சூழ்நிலையிலுமே அவங்களுக்கு வந்து அந்த ஒரு இது கிடைக்காது ஒரு கட்டத்துல ரொம்பவே ஒரு சில எடத்துல வந்து எப்படியாது சில ழியோ தப்பிச்சு வந்தடுறாங்க ஒரு சில எடத்துல என்னனா பிணமாதா வராங்க இது வந்து என்ன ஆகுதுன்னா அவங்க கொழந்தைங்க வந்து என்ன பண்ணுவாங்க அம்மாவ அம்மா பிரிஞ்சு பா பாச கெடைக்காம இருந்த கொழந்தைங்க கடைசியில அம்மாவ கடைசியில பாக்கவே முடியாத அளவுக்கு போயிடுது இந்த சூழ்நில பெண்களுக் ஏ வருதுன்னா குறிப்பா வீட்டு கஷ்டொ ஆண்கள் வந்து சரியா இரு ஒன்னு சரியா இருந்திருக்க மாட்டாங்க இல்ல ஆண்கள் வந்து இறந்திருப்பாங்க வேற வழி இல்லாம வெளிநாட்டுக்கு போனா காசு கெடைக்குனு யாராவது வந்து அவங்கள வந்து ரொம்பவே வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிக் குடுத்து அவங்க சரி நம வெளிநாட்டுக் போனா நம்ம புள்ள குட்டியாது வந்து நல்லா இருக்குமேனு நம்பி போறவங்கதா இது அதே மாரி பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாரி நெறையா பேர் வெளிநாட்டுக்கு போனா அவசரொ இங்க இவெங்க எறந்துட்டாங்க இல்ல இவ்ங்களுக்கு எதாவது ஒரு நல்லது நடக்குது கெட்டது நடக்குதுனா கூட வ அவ்ளோ சீக்கரத்துல வந்துட முடியாது வ வரணுனா நீங் க சொன்ன மாரி காசுகள் வந்து காசு வந்து அதிகமாவே வெரயமாகு இதனால வந்து வரதுக்கு வாய்ப்பு கம்மி அ இனிக்கு நெறைய படங்கள்ல கூட நீங்க பாத்திருப்பீங்க இந்த லாரன்ஸ் படத்துலலா பாத்தீங்கன்னா அவெ வெளிநாட்டுல வேல பாப்பா இங்க அவங்க அம்மா எறந்திருப்பாங்க அந்த கட்டத்துல வந்து அவங்க அம்மா ப அவங்க அம்மா எறந்திருக்காங்கன்றத அவன் சொன்னா எங்க அவனால அவன் அவளோ சீக்கரத்துல வந்துர முடியாது வந்துட்டு வ அவன அங்க வந்து அவ்ளோ ஃபீல் பண்ணுவானேன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க வீட்ல யாருமே சொல்ல மாட்டாங்க அவெ என்ன்னைக்கு ஊருக்கு வரானோ அப்பதா அவனுக்கு தெரியு ஏனா இப்ப நம்ம சொல்லிட் டாங்கனா அங்க வந்து அவன் மனசு வேதனப்பட்டு அவன் வந்து அவன் வந்து எதாவ்து ரொம்ப கஷ்டப்படுவா அவனால தாங்கிக்க முடியாது உடனே வி வந்துட முடியாது நம்ம வர முடியலையேன்னு ஒரு ஃபீல் பண்ணிருவானேன்றதுக்காக அந்த நேரத்துல அவன சொல்லாம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறொ எல்லாத்தையுமே அவங்க சொ சொல்லுவாங்க அதல்லா வந்து அவ பாக்றப்ப அவ மனசு ரொம்பவே வேதனப்படுவா நம்ம இருந்திருந்தா இந்த மாரி ப்ரச்சனைகள் இருந்திருக்காதேன்னு சொல்லிட்டு நறைய பேரு இந்த மாரி கஷ்டங்கள பாத்துட்டு குடும்பத்த பாத்து சில பேரு இங்கிருக்கவூ செய்றாங்க சில பேர் இல்ல குழ் குடும்ப கஷ்டத்துக்காக நம்ம திருப்பி வேலைக்கு போணூனு போகவூ செய்றாங்க நீங்க என்ன நெனைக்கிறீங்க இதப் பத்தி உங்களுக்கு எதுவூ அனுபவமிருக்கா
இல்ல அனுபவோ இல்ல பட் நானூ அந்த அந்த மு படத்த பாத்திருக்கே அப்டிங்கும் போது அந்த படத்துல சொல்லுவாங்க அதாவ்து செரியா சாப்ட்டு கூட இருக்க மாட்டாங்க ஆனா அவுங்க அம்மா வந்து தொலைபேசில தொடர்பு கொள்ளும் போது பாத்தீங்னா அம்மா நீங்க நல்லா சாப்டமா நெறைய வயிறாற சாப்பாடு போடுறாங்க நல்லா இங்க ரொம்ப இதாருக்கு நல்லா ஜாலியா வேல செய்வே அப்டின்னு சொல்லுவாரு ஆனா அவளோட வலி உள்ள பேசும்போது அவருக்கு அப்டிருக்கூ அவர் கண்ணு கலங்கிட்டே பேசுவாரு ஆ அவ்ளோ இது இருக்கூ உள்ள வலி ஆனா நம்ம வெளியே காம்சுக்க மாட்டோ ஏனா இவுங்க கஷ்டப்படுவாங்க அப்டின்னு சொல்லி இவுங்ககிட்ட பேசுவோ இன்னொன்னு என்னதுன்னா வெளிநாட்டுல இருக்காங்க ஒர் நிமிஷோங்க ஆ சரி வெளிநாட்ல இருக்காங்க அப்டின்னா ஆ இப்ப வெளி உள்ளூருக்கு வரோம்னா நம்ம வீட்டுக்கு வரோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரூ எதிர்பாப்பாங்க ஏதோ ஒன்னு வாங்கிட்டு வருவாங்க அப்டின்னு எதிர்பாப்பாங்க ஆனா அவனோட சிச் அவனோட சூழ்நெல எப்படி இருக்குன்னா கையில காசு இருக்காது போக வரதா காசு வச்சிருப்பா அப்டிங்கும்போது ஏதோ ஒன்னு வாங்கணூ இருக்காங்க கூட வேல செய்யறவங்ககிட்ட போய் நம்ப கடன் கேட்டு அம்மாவுக்கு ஒரு சீல அக்காவுக்கு ஒரு இ ஏதோ ஒன்னு தம்பி கெழந்தைங்களுக்கு அந்த மாரி ஏதோ ஒன்னு வாங்கிட்டு வருவோம அதல்லா எவ்ளோ ஒரு இதில்ல சொல்ல போனா அங்க வேல செய்றாங்க அப்டிங்கும்போது நாங்க என்ன நெனப் பாங்க வாங்கிட்டு வரும்போது பையன் பாரு வ கை நெறைய சம்பாரிச்சுட்டு பட் நம எல்லா வாங்கிட்டு வந்திருக்கோன்னு நெனைப்பாங்க ஆனா நமக்குதா தெரியூ நம்ம எப்டி அந்த பிச்ச எடுத்து அந்த காச வாங்கிட்டு வந்தோ அப்டின்னு சொல்லி நீங்க என்ன நெனைக்கிறீங்க இத பத்தி
ம் கண்டிப்பா நீங்க சொன்னது வந்து கண்டிப் ஆ கரெக்ட் தா அதே மாரிப் பாத்தீங்னாயா இன்னொரு இ அனுபவம்ன்றது வந்து எனக் கில்ல ஆனா நா பொதுவா பாத்திருக்கே வெளிநாட்ல போயிட்டு பிள்ளைங்க பொண்டாட்டிகளுக்காக தா வந்து ப மனுஷனுங்கள் வந்து வேலை பாப்பாங்க ஆனா என்னன்னா வந்து ஆ இந்த பொண்டாடிகள் என்ன பண்ணுவாங்க மா புருஷன் இல்லன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள் கூட தொடர்புல இருக்றது இந்த மாத்ரி வேதனைகள்லா வந்து ம ஆ அந்த கணவர்மார்களுக்கு குடுப்பாங்க கணவர்மார்கள் வந்து என்ன நெனைப்பாங்க நம்ம பொண்டாட்டி வந்து நல்லா இருக்கா அவ சந்தோஷமாருக் கா நம்ப கஷ்டப்பட்டு வேல பாக்றோ அவள நல்லா வச்சுக்கிட்டு அவ்ளோ ஆசையா வந்து வேலைக்கு போவாங்க ஆனா வந்து அவங்க இதெல்லா வந்து தப்பு பண்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்க மே அவங்க வந்து வணவர்களுக்கு தெரிய வரப்போ அ இதனாலதா வந்து நெறைய செய்திகள் வருது கொளோ கணவன் வந்து வெளிநாட்டுக்கு செல்ந்த போது இந்த மாரி அசம்பாவிதம் நடந்தனால கணவர் வந்து மனைவிய கொன்று விட்டாங்க அப்டின்னு சொல்றது இதெல்லா இருக்கு அதே மாரி பாார்த்தீங்கன்னா கணவர் அங்க இருப்பாங்க மனைவியோட ஃபோன் வந்து எப்ப பார்த்தாலுமே வந்து கால் வந்து இந்த ம்அ அழைப் பு வந்து அழை ஆ பேசிக்கிட்டேருக்காங்க இந்த மாரி ஒரு குரல் கேக்றப்போ கணவர் வந்து ரொம்பவே பயந்துருவாரு என்னடா மனசு ஒடைஞ்சு போவாரு என்ன பண்றதுனே தெரியாம சில பேர் வந்து அங்கயே சூசைட் பண்ணிக்கிறாங்க ஆனா இது இவங்க வந்து நெஜமாலுமே பேசுறாங்களா இல்லியான் தெரிஞ்சுக்காமலே தப்பு தப்பா புரிஞ்சு கிட்டு இந்த மாரி நறைய நடக்குதுன் நா சொல்லுவே நீங்கென்ன நெனைக்
உண்மதா உண்ம இந்த மாரி இப்ப ந றைய நடக்குதுன்னு சொல்ல போனா வெளிநாட்ல வேலை செய்யறவங்களுக்கு பாத்தீங்னா இப்பருக்க பெண்கள்லா பாத்தீங்னா இந்த மாரி தப்பான சுவகாசோ வச்சுக்கிட்டு அது ரொம்ப ஒரு ஒரு நம்பிக்கை த நம்பிக்கை துரோகம் பண்றாங்க இப்பருக்கவங்க அதெல்லா வந்து ரொம்ப இதுதா சொல்ல போனா என்ன பண்றது அவுங்க ச அவுங்க சூழ்நெல எப்டியோ என்னமோ சோ அத்னால
தேங்க்யூபா பேசுனது நன்றி